வணக்கம் சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கே சிஸ்டர் சாப்ட்டாச்சா
ஆ சாப்ட்டே நீங்க சாப்ட்டீங்களா என்ன சாப்ட்டீங்க
இப்போ வா ஆ இப்போ வந்து ட்டு இது அ சேமியா சாப்ட்டே
ஆ சரிங்க நீங்களே சமைச்சுங்களா
அமைக்கா சொ நானேதா சமச்சே சாப்ட்டாச்சு
ஆ
நீங்க என்ன சாப்ட்டீங்க
இங்க வந்து பூரி செய்யறாங்க இனிமேதா சாப்பிடணு சிஸ்டர்
ஓகே ஓகே ஓகே ஓகே சிஸ்டர் படிச்சுட்டு இருக்கீங்களா நீங்க
ஆ ஆமாங்க
ஓகே ஓகே. வேற உங்களுக்கு எதுல நா இதுக்கு முன்னாடி ஜாப் போய்ட்டு இருந்தே இப்ப ஜாப் ரீசாயின் பண்ணிட்டே அதுக்கு முன்னாடி சும் பண்ணிட்டு இருந்த
ஆ
ஆ இப்போ ரீசைன் பண்ட்ட சோ வீட்டுலதா இருக்க
ஆ சரிங்க
உம் உங்களுக்கு இது இப்போ மீன் பங்க்ஷன்ஸ்னா ஐ மீன் அ இந்த பெஃபெஸ்டிவெல்னா நறைய செலிப்ரேட் பண்ணுவீங்களா
கிறிஸ்டன் பெஸ்டிவல்னா செலிப்ரேட் பண்ணுவோங்க
ஓகே சோ உங்களுக்கு ரொம்ப புடிச்ச பெஸ்டிவல் எது கிறிஸ்மஸ்ங்களா
ஆமாங்க
ஓகே ஓகே என்ன பண்ணுவீங்க மீ ஆ போய் டு ஏதாவது கொஞ் நல்ல மெமரிஸ் இருந்தா சொல்லுங்க உங் ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ண மாரி
அப்டின்னு இல்ல சர்ச்சைக்கு போவோ பிரேயர் பண்ணுவோ அங்க கேக் வெட்டுவாங்க சாப்ட்டுட்டு பிரியாணி சாப்ட்டுட்டு அப்புற வீட்டுக்கு வந்து புது ட்ரெஸ் எல்லா போட்டுட்டு ஆன தீபாவளி மாரி தாங்க
ஓகே ஓகே
உங்களுக்கு புடிச்ச பெஃஸ்டிவல்
எனக்கு ஃபெஸ்டிவல்னாலே யூசுவலா புடிக்காது எனா அது ந எனக்கு அது அப்பழுந்தே அப்படிதாங்க பெஸ்டிவலா அன்னைக்கு என்னவோ அத மட்டு பாப் ப்ப மத்தபடி இது இது புடிக்கு இது புடிக்காது அப்டின்ல்லா இல்ல சோ எல்லா ஃபெஸ்டிவெல் எனக்கு ஒரே மாரிதா சோ எல்லானாலு நம்ம செய்யறதா அன்னைக்கு செய்ய போறோ என்ன அன்னிக்கி கொஞ்ச ரிலேட்டிவ்ஸ் யாரவது இருந்தா கொஞ்ச என்ஜாய் பண்ணுவோ
அப்ப எல்லா பெஸ்டிவலு கொண்டாடுவீங்களா
எல்லா பெஸ்ட்டிவலு கொண்டாடுவோம்னு சொல்ல முடியாது லைக் முக்கியமான பெஃபஸ்டிவல் வந்தா அத செலிப்ரேட் பண்ணுவோ
ஆ
எதுனா போட்டாங்கன்னா மூவிஸ் பார்பப்போ உங்களுக்கு மூவிஸ் பாக்ற ஹாபிட் இருக்கா
இல்லங்க நான் மூவில்லா பாக்க மாட்டே
ஓகே
உங்களுக்கு
நா இப்போ மூவி பாக்க பாக்குறே இப்போ நறைய மூவிஸ் ஒரு சில மூவி ஸ் னால நறைய விஷய தெரிஞ்க்ரோ ஜென்ரலா எப்டி இருக்கு என்ன நடக்குதுக்ற சோ அதனால ஒரு சில மூவிஸ்ல்லா எஜிகேஷன் பேஸ்லயே இருக்கு சோ அதுல இருந்து நறைய லேர்ன் பண்ணிக்கிற மாரி இருக்கு இன்னொன்னு பேசிக்கா நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் கூட மூ ல இருந்து கத்துக்குவோங்கனால இ பேங்க்ல எல்லா எப்டி கொள்ள அடிக்கிறாங்க அத எப்டி நம்ம வந்து நம்ம போன எப்டி செக்யூரா வச்சுக்கணு நம்ம எப்டி நம்மள ப்ரொட்டக்டிவா பாத்துக்கணங்கறத எல்லா அத பாத்து கொஞ்ச கொஞ்ச நா தெரிய ஆரம்பிச்சிச்சு அது கூூடவே சேர்ந்து ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது நமக்கு இருக்கு இல்லைங்களா
ஆமாங்க
ஆ அதையும் வச்சு நா அப்டியே தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டா அதனால கொஞ்ச நல்ல மூவியாதுன்னு பாப்ப
ஆ செரிங்க
ம் நீங்க
நா மூவில்லா அவ்ள பாக்க மாட்டேங்க அதல்லா ஓவர் ஆக்டிங் மாரி இருக்கு
ஓகே
நா சுட்டி டிவி அந்த மாரி கார்ட்டூன்ஸ் பாப்பே
நல்லது ம் ம்
அப்றோ போன் பாப்பே இங்கே இல்ல கவர்மெண்ட்ல நறையா கோர்ஸ்லா ஃப்ரீயா ஆஃபர் பண்ணுவாங்க
ஓகே
சர்டிபிகேட் அதிகமா இருந்தா கொஞ்ச நாளைக்கு இன்டர்வியூ போம்போது யூஸ் ஆகு அ நிம்மதியா காலேஜ்ல சொல்லுவாங்க அதனால நிறைய அது ஃப்ரீ ஃப்ரீ கோர்ஸு ஃப் சர்ட்டிபிகேட்ல அட்டென் பண்ணி அட்டென் பண்ணி சர்ட்டிபிகேட் மட்டு எடுத்துப்ப டவுன்லோட் பண்ணி
ம் ம் நிறைய நாள் லேர்ன் பண்ணி
லேன் பண்றதுன்னு சொல்தோட ஒரு கட்டத்துல வந்து சர்டிபிகேட் கிடைச்சா போது அப்படின்னு வீடியோ எல்லா தள்ளி தள்ளி விட்டு சர்டிபிகேட் மட்டு வாங்கிட்டு வந்துரு
ஓ ஓகே சோ இது எப்படி சாஃப்ட் காப்பியா குடுப்பாங்களா இல்ல
இல்ல இல்ல சாப்ட் காப்பிய தா இருக்கு அத வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணு
ஓக் கே
வென்னா ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கலா
ஓகே ஓகே
ஆ
சோ உங்களுக்கு டைப்பிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா ஏதாவது டைப்பிங் இருக்கா டைப்பிங் இருக்கு
ஆ இருக்கு
ஓகே ஓ ஓகே டைப் பண்ணுவீங்களா நல்ல ஸ்பீடா இல்ல ஓகே நல்லது
நீங்க ஏ ஓரளவுக்கு படிப்பங்க
ஓகே சோ எனக்கு டைப்பிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்
ஆ
ம்
டைப் ரைட்டிங் கிளாஸ் எல்லா போயிருக்கீங்களா
போயிருக்க டைப்பிங் ஹையர் முடிச்சிருக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே
ஆ நீங்க நல்லா படிக்கிற பிள்ள போல
அப்படிலா இல்லங்க
எல்லா இப்படிதா சொல்றீங்க
ஆ அ அது எவ்ளோ படிச்சாலு அது அது ஒரு செர்டைன் பீரியட்குள்ள நம்மளா அவ கே இருந்த தா நம்மளுக்கு பிரச்சன இல்ல
ஆ சரிங்க
உம்
அப்புறம்ங்க
அப்புறம் உங்களுக்கு எப்படி நீங்க எதுனா பிளேசஸ் விசிட் பண்ண மதிச் எதாத்து
அந்த மாரிலா இது இல்ல இன்ட்ரெஸ்ட் இல்லங்க உங்களுக்கு
ஆனா பொய்ருவோ இப்போ ரீசெண்டா தா நிறைய இடம் சுத்த ஆரம்பிச்சுட்ட
ஆ
சோ நல்ல மெமரிஸ் ஃப்ரெண்ட்ஸ்சு அந்த மாதிரி மோஸ்ட்லி ஃப்ரெண்ட்ஸ் ஓட பச்சிப்பு
ரொம்ப அதிகமா ஃப்ரெண்ட்ஸ்சு
எனக்கு இல்ல எ வீட்ல
ஆ
சோ அதனால அவங்க எனக்கு ஒரு ஃபேமிலி மாரி ஆயிட்டாங்
ஆ சேரிங்க
ம்
நீங்க சாப்ட்டீங்களா
ம் சாப்ட்டாச்சு நீங்க
சீக்கிரமா சாப்ட்டீங்க
ஆமா சிஸ்டர் யூஷுவல்லா சாப்டுற டைம் ஆச்சு ஓகே ஓகே
ஆ சேரிங்க ஆ அப்றோ நீங்க தா சொல்னு வேற எதாது கேளுங்க
கோடிங்கு சோ ஹட்ச்டிஎம்மல்லு இதுல வந்துட்டு நெறைய டேக்குலா இருக்குமே அதுலா அது ரிலேட்டடா எதாவது கோர்ஸ் அட்டன்ட் பண்ணிருக்கீங்களா
டேக்குனா பிஹெச்பி தா பாத்ருக்க
பிஹச்பில டாக்ஸ் வர மாரி அந்த ஹட்ச்டிஎம்மல்ல அந்த ஹெட்டர் ஃபைல்லு அப்டின்னு சொல் அதுக்கு கீழ கலரு ஃபாண்ட்டு அந்த மாரி ஒவ்வொன்னுக்கு ஒ செஞ்சுலா ஆ சோ அது மாரி எதாவது வெப் டிசைன் சைன் பண்ணிருக்கீங்களா
வெப் டிசைன் பண்ணதுல்ல
சும்மா சும்மா அப்போதைக்கு லேப்ல லேப்ல ஏதோ பேசிக்கா பண்ற மாரி
ஆ இன்டன்ஷிப்ல அது கத்து குட்த்தாங்க ஒரு கோடிங் போட்டு அத அப்ளை பண்ணி காட்டிட்டு வன்ட்டோ சர்டிபிகேட் கொடுத்தாங்க வந்தாச்சு ஆ அதுமே நெறைய டவுட் இருந்தது சாட் ஜிபிடில போட்டு கிளியர் பண்ணதுதா
ம் ஓகே ஓ
ஆ ரொம்ப பயோலா இல்ல எல்லா ஐப் பண்ற மாரிலா இல்ல போனா எல்லா ஃப்ரெண்ட்லியாாதா பேசனாஹ அ அ எட்டது பாக்குற வரையு எல்லா முறைக்கிற மாரி கொஞ்சோ சீரியஸா இருக்காங்க
பேசனா எல்லா ப்ரெண்ட்லியா தா பேசுனாங்க எல்லா ஒர்க்கர்ஸுமே ஃப்ரெண்ட்லியா பேசு நாங்க எங்களுக்கு கொஞ்ஜோ கம்ஃபர்டபிளா இருந்தது எல்லாத்தையு முடிச்சுட்டு சர்டிபிகேட் வாங்கிட்டு நல்லா வந்ட்டோ
இன்டன்ஷிப் நல்ல ஒரு எக்ஸ்பீ ம் ம் இன்டன்ஷிப் நா எதுவு போனது இல்லைங்க சிஸ்டர்
ஏங்க காலேஜ்ல போ சொல்ல மாட்டாங்க லாஸ்ட் இயரு
நியர்பைலயே போய்ட்டு ங்களுக்கு நாங்களே ஒரு ப்ராஜெக்ட் அ ரன் பண்ணோ அப்றோ ஒரு சிலது மட்டு சீனியர் கிட்ட இருந்து ஹெல்ப் கேட்டுக்கிட்டோ
ஆ சேரிங்க
அவங்க அதுக்கு கொஞ்ஜோ ஹெல்ப் பண்ணாங்க
ஆ சரிங்க
ம்
இப்ப இன்டன்ஷிப் ஆ முடிக்கறனால எதாவது பெனி ஃபிட்டு இருக்காங்க
ஆ இன்டன்ஷிப்ல நீங்க நெறைய லேர்ன் பண்ணியிருந்திருப்பீங்க இல்லைங்களா
ஆ அது ஓகே இது இன்ர்வியூல எதாவது பெனிஃபிட் கடைக்குமா
ஆ நீங்க இன்டன்ஷிப் பண்ணிதா ப்ரோக்ராம் பண்ணிருக்கீங்க அப்டின்னு ஸ்டில் அந்த நாலேஜ் உங்களுக்கு இருந்தது அப்டின்னா டெஃப்னட்டா அவங்க உங்கள ஹையர் பண்ணிக்குவாங்க அது ஒரு இதாங்க
ஆ செரிங்க அப்றோங்க ஒங்க வீட்ல மொத்தோ எத்தன பேரு
அது நாங்க இப்ப டூ மெம்பர்ஸ்
ஆ செரிங்க
ஓகே ஓகே
ரெண்டு பேரு இருக்கனால வேல அதிகமா இருக்காது ஒங்களுக்கு
வேல ஜாஸ்தி இருக்காது பட் நாங்க இப் டெய்லியு பண்ற வேல தானா டெய்லியு குக் குக் பண்ணனு டெய்லியு வீடு க்ளீன் பண்ணனு சோ அது எத்தன பேர் இருந்தாலு அந்த ப்ரா ப்ராசஸ் நம்ம பண்ண தானா போறோ
ஆ ஒங்களுக்கு போர் அடிக்காதா
போர் அடிக்கிற டைம் தா இந்த மாரி ஆர்ட் ஏதாவது பண்ண போயிடுவே இல்லாட்டினா மெஹந்தி இல்ல மே இது ஆதி பூச்சஸ் அந்த மாதி எதுனா பண்ண போய்டுவே
ஆ சேரிங்க
ம் நீங்க உங்க ஃப்ரீ டைம்ல உங்களுக்கு ஹாபீஸ் ஏதாவது
அந்த மாரிலா எதுவு டிராயிங் வரைவே அவ்ளோதாங்க
ஓகே
ஆ
ஓகே ஓகேங்க சிஸ்டர்
ஆ
நல்லா பண்ணுங்க
ஆ சேரிங்க
ஓகேங்க சிஸ்
ஆ செரிங்க ஆ செரிங்க ஆ